வணக்கம் தோழி ஆ வணக்கம் தோழி
ங்லா
கேக்குதுங்ளா கேக் ஆ நலமா இருக்கே தோழி நீங்க நலமா இருக்கீங்ளா நா செரிங்க தோழி இப்ப பா ஆ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அந்த பிளாஸ்டிக் பைகள்லா நம்பள வந்து உபயோக படுத்த கூடாது அப்டின் சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நாளைக்கி முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம அரசாங்கத்தாலயே அறிவிக்கப்பட்ருந்தாங்க அ பாத்தீங்கன்னா நம்ப ப்ளா முன்னாடில நம்மருக்கப்ப சின்ன பிள்ளையாருக்கப்ப பாத் த்திங்கன்னா அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு மஞ்ச பையோ இல்ல ஒரு கூடையே எடுத்து குடுத்து நீ இதுல பேய் காய் வாய்ன்டுவா பொருள் வாங்கிட்டு வான் சொல்லிதா நம்ப்ள அம்ச்சு உடுவாங்க அ நாள் கணக்குல பாத்தீங்கன்னா அதுக்கப் அப்றோ அப்டியே அதெல்லா விட்டு போயி இப்போ கடையில போய் ஒரு பை வாங்கி நம்ம வந்து பொருள வாங்கிட்டு வர மாரி ஆய்ருச்சி செரி அந்த கடைகள்ல மட்டுந்தா அப்டின் பாத்தீங்கன் வச்சுக்கோங்ளே எங்க போனாலு சரி ஆ கவர்ல தா குடுங்க எனக்கு ஒரு கவர் குடுங்க எனக்கு ஒரு பை குடுங்க பிளாஸ்டிக் பை குடுங்க அது நாளடைவுல என்னாது நெறைய பெருகி பேய்ருது ஒரு டீ கடைல எடுத்துட்டா கூட அத கூட ஒரு டீய கூட இன்னைக்கி கவர்ல தா ஊத்தி குடுக்குறாங்க இப்ப இத மக்கள் என்னா பண்றாங்க அத கொண்டு போய் டஸ்பின்ல எதும் போட்றாங்களா கடையவே கடையாது எங்குனயோ அவுங்க எங்ன சாப் புறாங்களோ அந்த எடத்துலயே போட்டுட்டு போய்றாங்க இதுனால பாத்தீங்கன்னா குப்பைகள் நெறைய சேந்து முன்னாடில்லா நம்ம ஊர்ல எல்லா பாத்தீங்கன்னா ஆறு கொளம் இது மார்ல்லா இருந்துச்சு ஆனா இப்ப பாத்திங்னு வச்சுக்கோங்ளே அதுதா குப்பையோட கெடங்கு மாரி மாறிருச்சு இதெல்லா கொண்டு போய் குப்பை எல்லாத்தையு பாத்தீங்கன்னா ஆத்துலயு கொளத்துலயு கொண்டு போய் போட்டுட்டு ஆ அத ஒரு நாளைக்கி எரிச்சுவுட்றது இந்த இதெல்லா இதுனால யாருக்கு தெரியுங்ளா பாதிக்கிது நெறைய இந்த ஆடு மாடு இது மார்லா பாத்தீங்ன்னா நெறைய அதுங்கல்லாம் குப் ட பேய் இருக்க அந்த பேப்பர்லதான் சாப்ட்டுட்டு வருங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்ளே அந்த கவர போய் வாய்க்குள்ள போய்ட்டு மாட் டிக்கிறது அ பாத்தீங்கன்னா அது எவ்ளோ பாவொ வாய தெறந்து சொல்லவும் முடியாது இவ்ளோ கஷ்டோ அது அதுக்கப்றம் பாத்தீங்கன்னா அந்த மழ தண்ணி வந்துச்சினு வச்சுக்கோங்ளே நேரா அந்த லாம் நமக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்குன் சொல்லிட்டு தா நம்மளோட முன்னோர்கள்லாம் பாத்தீங்ன்னா ஆறு கொளொல்லா வெட்டி வச்சது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த குப்பையெல்லாம் போனதுனால நமக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ரொம்ப ஆயிருச்சு எங்க போய் தண்ணி இப்ப உங்க குப்பய கொண்டு போய் கொட்றதுனால தண்ணி வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிருச்சி அப்ப அ இந்த ஆடு மாடுங்க தண்ணி பேய் எங்க குடிப்பாங்க இல்ல நம்மளே பாத்தீங்ன்னா சின்ன பிள்ளைல போய் குளிச்சுட்டு வந்துருப்போ ஆ துணி தொவச்ட்டு வந்துருப்போ ஆனா இப் இப்பல்லா அந்த ஒரு வசதியே இல்லாம போயிருச்சு அப்ப இந்த குப் குப்பைகள் நெறைய போயிச்சு நம்ம உடனே சொல்லுவாங்க ஆ நாங்க வந்து விக்கே கூடாது நீங்க வாங்க கூடாது அப்டின்றதா சொல்லுவாங்க ஆனா என்னையெல்லா கேட்டா தோல்வி நாலா என்ன சொல்லுவேனா எங்க தயார் பண்றாங்களோ அந்த எடத் த மொத ஸ்டாப் பண்ணுங்க அப்ப தயார் பண்ற எடத்த நிப்பாட்டிட்டாங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய எங்களுக்கு வரல பொருள் அந்த கவர் இல்ல நீங்க வீட்லந்து பை கொண்டுவாங்க அப்டின்னும்போது நம்ம திருப்பி பின்னோக்கியே போயிடுவோ அப்போ நாலடைவுல நம்ம என்ன பண்ணுவோ வீட்ல இருந்து வரும்போது ஒரு பை மஞ்சப்பை எடுத்துட்டோ இல்ல ஒரு கூடைய எடுத் துடோ நம்ம வந்து பொருள் வாங்கிட்டு போவோ ஆ அந்த து
சொல்லி அத க்ளோஸ் பண்ண சொல்லோனு
ம் ம் அத வந்து இது பண்ண ஆ ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா நம்ம அந்த குப்பையல்லா வந்து வாசல்ல வந்து நம்மள்ட்ட கேப்பாங்க அந்த மாநகராட்சில வந்து குப்ப போடுங்க அப்டின் சொல்லி அதுவுமே ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு ரெண்டு பிரிச்சி வாங்கி தாங் ஆனை ஆனா இப்ப பாத்திங்கன் வச்சோங்களே அதுவே மாத்திட்டாங்க கொண்டு வந்து எல்லாத்தையு ஒன்னா தா கொட்றாங்க அது கொட்ற குப் போய் அவங்க கொண்டு போய் எங்க முழுமையா சேக்றாங்க சொல்லுங்க எங்கயோ போற போக்குல ஏதோ க ஒரு ஒரு குப்ப நெறையா கெடக்குற எடத்துல
ஆமா கொட்டிட்டு போயிறாங்க அது ஒரு சுகாதார இல்லாம போது ஆமா ம்
இப்ப இது வந்து மொதல்ல மாற்றொ யாருகிட்ட வரணுன்னா நம்மகிட்ட தா வரணு நம்ம வந்து அவுங்க சொல்லட்டு இவுங்க சொல்ட்டு அதெல்லா கெடையாது நம்ம மொத மாறிட்டாலே அ தன்னால வந்து பாத்தீங்கன்னா அந்த பை வரத்து வந்து கொஞ்சொ கொறைஞ்சிரு இவங்களா வீட்ல இந்து கூட எடுத்து எடுத்ட்டு வர ஆரமிச்ட்டாங்க எங்களுக்கு கவர் தேவலைன்னு கடைல வாங்க மாட்டாங்க ஆ தயார் பண்ற எடத்துலயுமே இது ஸ்டாக் நெறைய கெடக்கு அப்றம் எப்டி குடுக் பாங்கன்னு சொல்ட்டு அதே நாலடவுல பாத் தீங்கன்னா மூடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு ம் அது மாரி உங்களுக்கு ஏதாது தெரியுமா தோழி இந்த மாரி பிளாஸ்டிக்ல
ஆமா அதா அந்த பிளாஸ்டிக் பை இதனாலதா இப்ப பாத்தீங்ன்னா இப்ப வீட்ல இருக்கவங்க காயி இதெல்லா நம்ம க வெட்டிட்டு மிச்சொ அவ்ங்க குப்பையைெல்லா கழுச்சு போடுறோ பாத்தீங்களா அது பொட்டணோ கட்டி போட்றோ அத போய் இந்த மாடுங்க என்ன பண்ணுது பாவோ அதுங்க என்ன பண்ணுதுங்க அதுங்களுக்கு தெரியாது அத வந்து முடிச்சு அவுக்க தெரியாது அதுங்க என்ன பண்ணுதுக அப்டியே அதுல காய் வெட்டி போட்ட தக்காளி வெங்காயங் கத் கத்திரிக்க அதெல்லா நம்ம சொத்தையெல்லா போட்டு முடிச்சு போட்டு போட்றோ இல்லையா அது அப்டியே அந்த பேப்பரோட சாப்டுதுங்க இந்த இதுல எல்லா வீடியோல்லா பாத்தா தோழி அதெல்லா பாத்தா பாவமா இருக்குது அந்த அதுக்கு வந்து அந்த மோசன் வர முடியாம ஒரு பக்க வயித்த கிழிச்சு அத எடுக்குறாங்க பிளாஸ்டிக் பையா வந்து வுழுகு து இந்த கழிவுகுளோட ஐயோ அத பாக்கேல நம்ம தா இவ்ளோ தவறு பண்றோமே நம்மளு தான அத கட்டி போட்றோ மொத நம்மள நம்ம திருத்திக்குவோ அப்டின்னுட்டு கொஞ்சொ நாலா இப்ப என்ன பண்ணீன்னா இப்ப நம்ம பக்கத்துல எல்லா வீடு இல்ல தோழி அதனால நாங்க எல்லாம் சிங் கொண்டு போயி ஆ களனிக்கு களனி காயி கொழம்பு என்ன மிஞ்சதுனாலு அந்த குண்டான வச்சட்றாங்க அதுல கொண்டு போயி நா ஊத் தில அந்த அம்மா எடுத்துட்டு போயிடுவாங்க டெய்லி கால்ல வந்துட்டு அது ஒண்ணு இந்த ஊ இங்க இருக்கறது கொஞ்ச கிராமப்புறங்கறதுனால நா எனக்கு இப்ப அந்த ஒரு இது இந்த பிளாஸ்டிக்கு இந்த குப்பையெல்லா என்ன பண்றோ பக்கத்து பிளாட்ல அங்கன கொட்டி அது அந்த எடத் க்காரங்க நாளைக் வந்து நம்மள்ட்ட சண்ட போடக்க கூடாதுன் சொல்லிட்டு அது கொஞ்ச குப்பையா சேந்தோன கொளுத்தி வுட்டுருவாங்க எங்க கணவரு வந்து
ம் ம்
அந்த எடத்துல குப்பயே இல்லாத மாரி அது கொஞ்ச சேந்தோன அத ஆடு மாடி திங்காத அளவு க்கு உள்ள எடமா பாத்து அது கொஞ்சோ வாரத்துல ஒரு நாள் ஞா யித்து கெழமயானா இனக் கால்ல கூட அதெல்லா செஞ்சு கொளுத்தி வுட்டாங்க அந்த மாரி நம் நம்பளால முடிஞ்சது ஏதோ அந்த மாரி இப்ப எங்க கா ஆறு கொலோன்னு இருக்கு தண்ணி இருக்கு நீங்க சொல்ற மாதிரி சொல்லுங்க பாப்போ பாவோ இந்த மிருகங்கள்லா இருக்கணு இந்த காட்டுக்குள்ள இருக்ற்துங்கல்லா பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கறதுக்காகவே இப்ப ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிருதுங்க ஆனா அவங்க தப்பா புரிஞ்சிக்றாங்க ஊருக்குள்ள வந்து ஏதே ன்னு அது பசிக்காகவ தண்ணிக்காகவு தான் அது பாம்பு மொத கொண்டு வருது தோழி பாவு காக்கா வருது குருவி வருது ம் பாம்பு எல்லா தண்ணிக்கு கேட்டு அது அணில் பிள்ளலேந்து பாத்தம்னா இன்னைக்கு வீடியோலா பாருங்ளே அப்டியே தண்ணி வாட்டர் பாட்டில் ஊத்துறாங்க குடிக்குதுங்க அப்ப அதுங்களுக்கு பசி நேரத்துல பசிக்கு ரேஷன் கடல போய் அரிசி எடுத்து திங்கோ எதனா அப்ப அந்தளவுக்கு மரங்க அழிக்க அழிக்க பாத்தீங்கன்னா எல்லா இப்ப காட்டுக்குள்ள இருக்கறதல்லா வீட்டுக் து குடியிருப்பு ந இத நோக்கி வருதுங்க அப்ப எல்லா வந்து குடிக்க வருதுங்க தண்ணி இப்ப இதுல இவ்வளோ அசுத்தங்கள் இவ்ளோ குப்பைகள்லா போய் சேர்ந்து சேர்ந்து மத் கி போயி ஆறு கொலோங்குறது கேணறல்லா இப்ப இல்லவே இல்ல எல்லாமே மூடிட்டு மக்கள் வீடு கட்டி குடிவர ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப எங்க ஆறல்லா பாத்தீங்கன்னா முக்கால் வாசிக்கு எல்லா மூடி அந்த இதெல்லா தூர்வாரப்பட் இது பண்ணி இப்ப போன தடவயேல்லா பாத்தீங்கன்னா நல்லா பண்ணாங்க இப்ப அதெல்லா இல்ல இந்த இப்போ ஒரு அஞ்சு வர்ஷத்து துல எதுமே இல்ல டவலப்மெண்ட் இல்ல எல்லா க்ளோஸ் பண்ட்டாங்க தண்ணி இல்ல ஆ இல்ல கொ குட்ட கொளே எதுமே கெடையாது அப்ப ம அந்த மாரி ஜீவன்கள்லா என்ன பண்ணுங்க தண்ணிய தேடிட்டா எங்கேயு போகுதுங்க அப்போ போகலங்க எல்லா வீட்டு பக்கோ வருதுங்க மனுசால கடிக்குதுங்க குதற்துங்க பசி நே ல அவிங்க அடிச்சு விரட்றாய்ங்க கரண்டு கம்பிய வக்கிறாய்ங்க அதுங்க போய் சாவுதுங்க அதலா பாக்கயில பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கு இது நம்ம யூஸ் பண்றது ஒரு பக்கோ தவறுனாலு இதலா போய் ஒரு எடத்துல செமிச்சு அதலா போய் கிளீன் ஆகறதுனால தண்ணியோ இதோ இயற்கை அந்த காத் து மேல போனாதா ஆவியாகி மழ வருது உங்களுக்கு இப்ப இதல்லா இல் லனா இது எங்கிட்ருந்து மழ வரு எங்க இருந்து உங்களுக்கு அப்ப இது ககெளர்மண்டா சொல்லு தோ இல்லையோ மக்களா ஒவ்வொருத்தொங்க பாத்து இத திருந்தணு கறிக்கடக்கு போனா மொதல்லா பாத்தீங்கன்னா வ பிளாஸ்டிக் யூஸ் பண்ண கூடாது குடுக்க கூடாதுனாங்க எல்லா தூக்குவாளி எடுத்துட்டு குன்னத்தோடுத்துட்டு போயி டப்பால சம்படத்துல போட்டு வாங்கிட்டு வாந்தாங்க உண்மயிலுமே எடைல கொஞ்சோ நல்லா தா பண்ணிட்ருந்தாங்க இப்ப திருப்பியு மருப் டிஓடினா மருபிடி பிளாஸ்டிக் கவரு எல்லாமே வந்துருச்சு நீங்க சொல்ற மாரி டீ கடையில பாத்தீங்கன்னா டீ தூக்கோ எடுத்துட்டு போனாதா டீ பிளாஸ்க்கோ தூக்கோ கொண்டு போணோ இப்ப பாத்தீங்கன்னா அவனே ஒரு கா பிளாஸ்டிக் கப்புன்னு நாலு குடுத்தர்றா க கவர்ல டீயே கட்டி குடுத்தர்றா யாரு மக்கள்லா இன்னக்கி எந்த பொருளையு எடுத்துட்டு போய் வாங்குறதெல்லாம் கடையாது வாங்கி டீய குடிச்சிருதுங்க அங்கனயே ஒக்காந்துருக்க எடத்துல அங்கனயே போட்டுறாங்க இல்ல ஆபீஸ்ல நிர்வாகோ எங்க வேலைக்கு போறமோ சின்ன டஸ்பின்னு ஒன்னுல போட்றாங்க அவனுங்க குப்பைல கொண்டு வந்து தா கொட்றா அப்ப பிளாஸ்டிக்கே மொற எங்கிருந்து ஒளியுது ஒளியறதுக்குல்லா வாய்ப்பே இல்ல அப்ப நம்ம மட் டு நம்ம வீட்ல உள்ளத நம்ம தா பாத்துக்கணுனா நாட்டெல்லா திருத்த முடியாது எல்லாருமே இது உணர் னோ எல்லாரு இந்த இதெல்லா வீடியோ வலைத்தளங்கள்லா பாக்குறாங்களா என்னனு தெர்ல அவுங்கவுங்களா இதெல்லா நெனச்சு சரி பண்ணிக்கிட்டாதா அந்த மக்கும் குப்பை மக்காத பையுன்னு சொல்ல கொண்டு வந்தாங்க வாழநார்ல எப்புடி செய்யறது இந்த பையில எப்டி கொண்டு வர்லா இத வீய்ங்க இத வந்து மக்களுக்கு குடுங்க ரேஷன்ல இந்த மாதிரி இப்ப பொருள குடுங்க இத வீய்ங்கனு சொன்னா கூட மக்கள் ஏத்துக்கிட்டு வாங்கிட்டு இருந்தாங்க அதையு நிப்பாட்டிட்டாங்க அதாவது நம்ம சொல்ற அந்த உற்பத்தி எங்க செய்யறானோ அவனோட கம்பெனிய அவன மூட வெச் சாதா இது வந்து முடிவுக்கு வர முடியு எங்க ஒரு எடத்துல உற்பத்தியாய் வருது அந்த ஸ்டாக்கு வர்றத நிப்பாட்டனாதா அவ விக்கிறவ செரி கொஞ்சோ நாள் பாத்துட்டு அவனே இது பண்ணுவா இப்ப கொஞ்சோ நாள் நின்னுச்சி இப்பா அவ போட்ட ஸ்டாக்க அத வந்து வி்த்தா ஆகணுமேறத்துக்காக திருப்பி கொண்டு வந்தா திருட்டுத்தனமா கொஞ்ச நாள் வித்தாங்க இப்ப அ திரும்ப எல்லாருமே விக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதலா வந்து மக்களா பாத்து திருந்தனாலு அவங்களு திருந்தனாலு திருந்தவு உடமாட்டாங்க தோழி விற்பனையாளரு சரி முதலீட்டாளரும் சரி அந்த இத உற்பத்தி பண்றவனு செரி அவுங்க என்னைக்கி இது அத கை விடுறாங்களோ உற்பத்தி வர்ற எடத்துல கொறஞ்சி வரத்து வர்றது கொறஞ்சாதா மக்கள் கிட்ட இந்த பயன்பாடு கொறையு நம்ம வந்து நம்மளு தா எவ்ளோதா நம்ம செஞ்சு அத மாத்திக்கணோனு நெனச் வெச்சாலு விட மாட்டாங்க திருப்பி திருப்பி அது வந்துகிட்டுதா இருக்கு நம்ம வந்து ஆ மாத்திக்கிட்டு இருப்போம்ன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நம்ம வீட்டுக்கே ஒரு உறவினர் வராரு ஏதாவது ஒரு பழங்கள் வாங் வாரரு ஒரு பை ஸ்வீட் வா. டு வரருஅந்த கவர்ல போட்டுதா அவரும் வாங்கிட்டு வராரு வரவர்கிட்ட நீங்கே இந்த கவரை கொண்டு வரீங்க நம்ம சொல்லவு
ம் சொல்ல முடியாது ஆமா
ஆஹ் அது வந்து இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா அவ ஸ்டாக்கு வெச்சிருக்கா பாருங்க உற்பத்தி செய்றவ அவ மொதல் இனிப்பாட்டணோ இதெல்லா பாவோ இந்த ஆடு மாடு கோழி எல்லா பாத்தீங்கன்னா ஆடு அன்னக்கி ஒரு இதுல பாக்குறே யூடியூப் அந்த வீடியோ வலைத்தளங்கள்ல பாத்தா ஒரு ஆடு மாசமா இருக்குதுன்னுட்டு அவுங்க வீட்டு ஆளுங்கலா விட்ருக்காங்க அது பாத்தீங்கன்னா வயித்துக்குள்ள ஃபுல்லா பிளாஸ்டிக் இந்த அரிசிய கட்டி போடுறது மாவை கட்டி போடுறது அதலா இதுங்க சாப்ட்டு சாப்ட்டு வயித்துல போய் செமிச்சு போயி ஒரு பக்கமா கிழிச்சு அதுவாவே தண்ணியா வர ஆரம்பிச்சிருக்குது போக வழி இல்லாமா பாத்தீங்கன்னா அத டாக்டர் வந்து கால்நடை மருத்துவர் வந்து பாத்துட்டு அத இது பண்ணி ஓபன் பண்ணி கிழிச்சு பாக்குறாங்க ஃபுல்லா பிளாஸ்டிக் பய் அத பாக்கலயே ஆடுக்கு பார்த்தோ மாடுக்கு பாத்தோ அதெல்லா பாக்கிலயே எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு நம்ம ஒரு ஆள் த திருந்தி என்னா பண்றது
ம் ஹும் ம் ஹும் கண்டிப்பா கெடையாது ம் ஆனா ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தோழி அத வந்து இன்னமே நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க தோழி இப்ப ஆஸ்பத்திரிக எல்லா பெரிய பெரிய பெரிய ஆஸ்பத்திரி ஒரு சில இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடெிலா எல்லா எல்லாஷகுப்பையிலுமே ஒரே பயில தா போட்டுக்கிட்டுருந்தாங்கஷ ஒரே ஒரு இதில் தா ஆனா இப்போல்லா பாத்தீங்கன்னா இந்த ஊசின் நம ஒ போடுறாங்க பாத்தீா அது ஒரு பையில போடுறாங்க அது இந்த இதிலெ தொடடைக்கிறாங்க பாத்திங்களா ஸூ பாஞ்சி மாரி அதுவு ஒரு சைடல போடுறாங்கா யாருக்காவது கட்டு போட்டதோ இந்த மாரி இருச்சிச்சவோங்களே ஹ் அது ஒரு சைடில் போடுறாங்க அப்போ ஒரு சில இடத்துல அந்த முன்னாடி ஆரம்பத்த கொண்டு வந்தாங்க பாருங்கள் அந்த பிளாஸ்டிக் உபயோகப்படுத்தக் கூடாது அப்டி இன்ம்பது அத வந்து செயல் படுத்திக்கிட்டு தா வந்துட்டு இருக்காங்க மக்களாகியா நம்மளு அத புரிஞ்சுக்கிட்டு நம்ம எடுத்து செய்ய செய்ய தான இதுக் கண்டிப்பாக மாறும் தோழி
ஆமா
அஹ தொழி உங்கடிட்ட பேசினதுல நேரம் போனதே தெரியில பாருங்க அதனால அவுங்கிட்ட பேசுனாது ரொம்ப மகிழ்ச்சி தோழி நன்றி
ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்
ஆ